ஆ சொல்லுப்பா அ என்னே என்னே கால்ஸ்ல்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிக்க சொல்றாங்க
ஆமா ஆமா இது ம் உங்களோட ஃப்ரீ டைம்ல வீட்டுல என்ன வேல பாப்பிங்க என்ன செய்வீங்க
என்னோட ஃப்ரீ டைம்மாப்பா நா வந்து எண்ண வந்து இது பண்றப்பா சேல்ஸ் பண்ற கோக்கனட் ஆயிலு ஹெர்பல் கோக்கனட் ஆயிலு
ஓகே ஓகே வி
கொஞ்சோ ஹர்ப்ஸ் எல்லா வந்து கலெக்ட் பண்ணுவே கலெக்ட் பண்ணி அத ரெடி பண்றது அதுக்கப்பறோ வந்து ஈவி்னிங் வந்து டியூஷன் எடுப்பே
ஓகே ஓகே
அ அதுலியே நம்ளுக்கு வேல அதுக்கப்றோ அனிப்புட சரியாருக்கு எங்க ரெண்டு பேத்தையு வேலைக்கு அனிப்புட்டு அத ஸ்கூல்க்கு அனிப்புட்டு இவர வேலைக்கு அனிப்புட்டுட்டு மத்த வீட்டு வேலைங்களப் பாத்துட்டு அதுக்கப்பறோ வந்து எக்ஸ்ட்ரா எதாவது எனக்கு மூடு இருந்துச் நா அது எதாது ஒன்னப் போட்டு தெக்கிறது அந்த மாதி அ பிளவுஸ்லாந் தெக்க தெரியாது சும்மாந் இந்த கிழிஞ்சது தலாணி ஒர அ அந்த மாதி ஆ புதுசு ஓரடிக்கிறது அந்த மாரி எதாவது தெக்கிற வேல
ஓகே ஓகே நானுமே அப்டிதா தெக்கிறது எனக்கு ஃபுல்லாத் எனா ஆக் சுலி பத்தாது படிக்கும்போது அந்த லீவ்ல டெய்லரிங் கத்துகிட்டே அடுத்து அம் ஹையர் ஸ்டடி காலேஜு அ ஒர்க்கு அப்டிலா வெளியப் போனதுல அது டச் விட்டுடுச்சி
ம் ம்
ஆ இப்பவு நா சும்மா ஃப்ரீ டைம்ல கிழிஞ்சத் துணி இப்டி ஓரோந் தைக் க்கிறது அந்த மாரிதா நானுந்
நீங்களாது கத்துக்கிட்டீங்க நாலா மிஷின்லியே உக்காந்தது இல்ல
ஓகே
ஒக்காந்ததுல மிஷின்னா என்னனே எனக்கு தெரியாது இந்தப் கொரோனோ டைத்துல எங்க மாமியார்ட்ட மிஷின் சும்மா கடந்து போட்டு வச்சிருந்தாங்க
செரி
செரி இந்த கிழிஞ்சது இந்த வ பாப்பாது கிழிஞ்சது எதாது இருக்கு இல்லியா வீட்ல அந்த இதுலா குடுக்கணுனா யார்ட்ட குடுக்கறக்கு சங்கடமாருக்கு ஏனா சில பேர் பழசெலா தெக்க மாட்டாங்கன்னுவாங்க அது யார்ட்ட குடுக்குறன்ன அப்டியே குடுத்தாலு காசுலாங் கூட கேக்கறாங்க அப்டினு அப்ப நா சும்மா கேட்ட உங்க வீட்ல சும்மாதான இருக்கு அந்த அத மிஷின வேணா எடுத்துட்டு வாங்க அப்டின் சொல்லிட்டு
காட்
ஒடனே எடுத்துட்டு வந்துட்டாங்க குடுத்துட்டாங்க குடுத்துட்டா அது போர்டு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சி மிஷினு போர்டு வக்கவே முடில ஃபிட் பண்ண முடில அப்பறோ நாங்களே குடுத்து அத ச இவுங்க சர்வீஸ் பண்ணி ஓகேன் அப்போதான் தெக் கவே ஆரம்பிக்கற மிஷின்லியே ஒக்கார்ற ஆனா ஃபர்ஸ்டு டைமே ஒரளவுக்கு ஓகே ம் இந்த ஃபர்ஸ்ட்லா தெச்சலாம் பாக்கணு அப்டினுவாங்கள லைன்லா தெச்சு பாக்கணு அப்டி இப்டினுவாங்கள அந்த ஃபஸ்ட்டு டைமே எனக்கு தெக்க கத்துகிட்டே நானு கால் போட்றது எல்லாமே தெரிஞ்சுகுருச்சு அதுக்கப்றோ ஒரே ஒரு சுடி மட்டு எங்க ஃபிரெண்டு வந்து சொல்லி் குடுத்தா பாப்பாக்கு ஒருச் சுடி மட்டு கட் பண்ணி வீ இப்டி தெக்கணு அப்டினு ஒரு சுடி டாப்ஸ்சு மட்டு தெச்சு பழ தெச்சு குடுத்தே பாப்பாக்கு
ஓகே ஓகே
அவ்ளதா நா‌ கிளாஸஸ்லா போகல இனிமேலு என்னத்த போய் நம்ம கிளாஸுக்கு போய்கிட்டு அப்டினு கிளாஸ்க்கு போனா ரொம்ப ஹெவியா வ ஒர்க் பண்ணனு நம்ம அ எனக்கு ஒடம்பு சூழ்நில அப்டி இருக்காது ஏனா கை கொஞ்சோ இதா இருக்கனால நம்ளால பண்ண முடியாது அ நரம்பு ய வந்து இதா இருக்கு தேய்மானமா இருக்கனால
ஓகே நரம்பு தேய்மானமா இல்ல எ
நரம்பு இல்லடா நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆகுது கழுத்துல நா படிக்கிறப்ப இருந்தே அந்த ஒரு ப்ரச்சன இருந்துச்சு எனக்கு அதாவுது கழு த்து நரம்பு இருக்கு பா கழுத்துல எலும்பு இருக்கு பாருங்க அந்த அஞ்சு ஏழு எட்டு அந்த ஏழுக்கு எட் டுக்கு போற அந்த நரம்பு வந்து அ கழுத்துல அந்த நரம்ப வந்து அந்த எலும்பு வந்து கம்ப்ரஸ் பண்ணுது போல அந்த கம்ப்ரஸ் பண்ணம் போது நானு கையில ஹெவியா ரைட் ஹேண்ட்ல வந்து ஒர்க் பண்றது அப்பேலா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணனு அசைன்மெண்ட் எல்லா பண்ண நெறைய எழுதுவோல
ஆமா
அந்த மாதிரிலா நா எழுதுனே அப்டின்னு சொன்னோனா கை ஃபுல்லா வீங்கிட்டு எனக்கு வலிக்க ஆரம்பிச்சுரு
ஓ இது ஒ ஒரு தடவ ஒரு தடவ ஃபிஸியோ தரப்பி பாத்திங்கன்னா நல்லாயிருக்கு
அப்டிதான்பா அப்றோ போயி இது அ ட்ராக்ஷனல் போடணுனு சொல்லிட்டாங்க அப்போ நா லாஸ் டைம் நா என்னா பண்ண அப்டின்னா அ அதாவுது எக்ஸா பைனல் இயர் அது எனக்கு அ ஒரு எக்ஸ் ஸாம் எழுதுவே எழுதி முடிச்ட்டு கையெல்லா வீங்கிரு அ நா எக்ஸாம் மு டிச்சட்டு மறுபடியு நா எங்க ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட டூ ஹாஸ் டிரவலாருக்கு காலேஜுக்கு சம் எங்க வீட்டுக்கு டூ ஹாஸ் டிரவல்ல வந்து ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்து டிராக்ஷனல் போட்டு வாட்டர் டிராக்ஷனல் போடுவாங்க
ஆமா
டிராக்ஷனல் போட்டு ஹாஸ்பிடல் ரூம்ல தா படிப்பே நானு கிட்டத்தட்ட எப்டியு ஒன் அன்ட ஹாஸ்ஸு டிரக்ஷனல் போட்டு தா ஆகணுனு வாங்க டராக்ஷனல் ஆமா டராக்ஷனல் போட் ட்டு அதுக்க அப்றோ மறுபடியு போய் எக்ஸாம் எழுதிட்டு மறுபடியு வந்து டிரராகஷல் போட்டு ஹாஸ்படல் ரூம்ல தா உக்காந்து படிப்பே நானு ஒரு கையில வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பே நானு
ஆ ஆ
ஃபைனல் இயர்லா நா அவ்ளோ கஷ்டப்பட்டு தா முடிச்சே ஆனா என்ன பிரராக்டிகல் வந்து கொஞ்சோ அங்க மேம்லா எனக்கு கொஞ்சோ நா கொஞ்சோ ஃபேவர் அவுங்களுக்குல்லா அதனால எனக்கு பிராக்டிகல் வந்து ரொம்ப ஹெவியான பிராக்டிகல்லா குடுக்க மாட்டாங் ஏன்னா சமையல் தான பண்ணணு பிராக்டிகல் எங்களுக் தெரப்பூட்டிக்குதயட்டு ஆமா தெரப்பூட்டிக்குதயட்டு தா குடுக்கணு சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த மாரி வர போது எனக்கு ரொம்ப மைல்டான டிசீஸ் டயட்டு தா குடுப்பாங்க ஒரு டைஃபாய்டு டைஃபாய்டுனா அந்த கஞ்சி அந்த மாரி வச்சி உ ட்டுல்லா இல்லையா அந்த மாதிரி டயட் எனக் கு மட்டு அந்த மாதிரி லாஸ்ட் நேரத்துல மட்டு அப்டி குடுத்தாங்க மத்த மொதலெல்லா பயங்கரமா குடுப்பாய்ங்க கடசி நேரத்துல மட்டு நா இவ்ளோ கஷ்டப்படுறனால அந்த கஞ்சி வைக்கிறது புட்டிங் சோ அதுறல்லா புட்ங்ஸ் சோ வந்து எங்க மேம் தா செஞ்சு குடுத்தாங்க எனக்கு
ஓ பரவால்ல இந்த எலும்பு ம் இந்த எலும்புத் தேய் எலும்பு தேய்மானோ ப்ரச்சன இருக்கிறவங்களுக்குலா எந்த மாரி ட்யட் எடுத்துக்கலாம்கா
எலும்பு தேய்மானத்துக்கலா பிசியோதெரபி தா பா பண்ணணு இதுக்கு டயட்லா ஒன்னு இல்ல டயட் என்னன்னா கொஞ்சோ கால்சியம் ரிச்சு டயட் எடுக்கணு நம்ம கால்சியம்னா நமக்கு தெரியு இல்லையா இந்த கேழ்வரகு ஆ அந்த மாதி பாலு
பால் முட்ட எடுத்துக்கலா
கேழ்வரகு அந்த அப்பறோ காய்கறிக நெறைய சாப்பிடணு அ கி கிரீன்ஸு
ஆமா ஆமா
ஆ அந்த மாதி நெறையா நம்ம சாப்ட்டாவே போதும் மே
ஏன்னா இப்போ நெறைய பேர் அத எடுத்துக்கறது இல்லல்ல காய்கறிகள் எடுத்
அ ஆமா ஆமா நெறைய பேரு இப்ப சின்ன பிள்ளைங்கல்லா எங்கங்க எடுத் துறீங்க நாலந்த இப்ப வேற வழி இல்லாம இப்ப என்ன பண்ணிருக்கேனா இந்த நட்ஸ் எல்லா சாப் நட்ஸ் எல்லா நெறைய சாப்பிடணு இதுக்கலா எங்க பாப்பா எல்லா நட்ஸ் எல்லா தொடவே மாட்டேது இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா எதனே என்னப் பண்ணுவேன்னா இந்த ம்ச் கருப்பு உளுந்துருக்கு பாருங்க அந்த கருப்பு உளுந்து வந்து அதிகமா போட்டுக் கருப்பு உளுந்து என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையு போட்டு அதுக்கப்பறமா பயிர் வகைகள்லா போட்டு எல்லாத்தையு வறுது வீட்லயே நா அரைச்சிருவே பாத்துக்கங் வீட்லயே அரைச்சு ஜலிச்சு அ அத வந்து ஒரு லட்டு மாதிரி புடிச்சு வச்சுருவே
ஓ
என்ன தனியா எடுத்து சாப்புன்னா சாப்பிட மாட்டறாய்ங்க ஸ்ஸ் சில பிள்ளைங்கல்லா பாத் திங்கனா இந்த முந்திரி பருப்புலா எவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல என்னாப் பாயசத்துல போட்டுல போட்டா நெய்யில வறுத்து போட்டாலு ஆஹா ஐயோ முந்திரிப்பருப் ட்டா அடிங்க வாயில இருந்து கூட எடுத் துப்பி குடுப்பாய்ங்க அதனால அதெல்லா சாப்பிடணு கண்டிப்பா
ஆமா ஆமா சாப்பிடணு
பிஸ்தாலா தொட மாட்டாய்ங்க
ஆம்
அதனால நா எல்லாத்தையுமே போட்டு வறுத்து அரஸ் ச்சிடறது அரைச்சு நாட்டு சக்கர போட்டு லட்டு புடிச்சுச்சி வச்சிருவே இப்ப அந்தவு அ ஆமா நம்ம கருப்பு உளுந்து இதுக்கு சேக்க மாட்டாய்ங்க கருப்பு உளுந்து க நம்ம களியா கிண்டி குடுத்தா சாப்பிட மாட்டாய்ங்க
ஓ
ஆ மேக்சிமம் எங்க பாப்பா எல்லா சாப்பிட கருப்பு உளுந்து ஐயோ என்னா கலர் இப்டி இருக்குன்னு வாய்ங்க
ஆமா ஆமா
ஆமா அதுக்கு தோச கூட கலரா இருக்கன்னு பாத்துக்கோங்க அது அப்ப இருந்தே அப்டியே பழகிருச்சு அது கொஞ்சோ இதா இருந்தா என்ன இப்டி கலரா இருக்கு அப்டின்னு வாய்ங்க
ஆமா இப்ப பிள்ளைங்க எல்லாருமே அந்த பிரைட் கலர் அந்த மாரி பாத்து பாத் து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேற ரொம்ப விருப்பப்படுறாங்க
அ மேக்சிமம் நா வந்து அட்வைஸ் பண்றது இந்த எங்கேர்ள்ஸ்ஸுக்கு அட்வைஸ் பண்றது வந்து இததா பா அட்வைஸ் பண்ணுவே நம்ம இந்த கருப்புளுந்து ப பச்சப்பயிரு அதுக்கப்பறமா வந்து நட்ஸ் எல்லா நட்ஸுமே போட்டு பொட்டுக்கல்ல கடலைப்பருப்பு எல்லாத்தையு போட்டு நல்லா வறுத்துட்டு நாட்டு சக்கர இல்லாட்டி கருப்பட்டி தா யூஸ் பண்ணணு நெய்ய ஊதி எண்ணெய ஊத்தக்க கூடாது நெய்ய ஊத்தி நல்ல மிக்ஸியில போட்டு நம்ம அடிச்ட்டோ நெய்ய ஊத்தி நல்லா நல்லா புடிச்சோம்னா நல்லா அழகா வந்துரு பாத்துக்கங்க நல்ல லட்ட புடிச்சு வச்சுட்டோம்னா பத்து நாளைக்கு கூட அது வாட்டல கெடாம இருக்கு ஸ்னாக்ஸ்ஸுக்கு நா டப் பால அப்படிதா ஸ்னாக்ஸு அப்டிதா குடுத்து விடுவே சி கொண்டு போ மா தாயே நம்மளு சாப்ட்டுக்கலா நம்மளுக்கு வயசஸ் தைவ்ஸ் வயசு ஆயிக்கிட்டே போது நம்மளுக்கு எலும்பு தேய்மானம்லா வருது
ஆமா கண்டிப்பா
அதனால நானு அப்டிதா மேக்சிமம் அப்டிதா செஞ்சு குடுத்துக்கறது இப்ப டென்த் வேறயா காலைல சாப்பிடவும் மாட்றாங்க அவ்வளவா காலைல வெள்ளன ஸ்கூலுக்கு போணுமா அதனால ஏழே காலுக்கெல்லா சா அப்றோ என்னனா அழுகுறாங்க நீ அதனால எதாவது ஹெல்தியா இன்னு கொஞ்சோ காலைல பாகணுனு நெனச்சிட்டு இருக்க
ம் எங்களுக்கும் வீட்ல இருக்கும் போது அம்மா ல் இந்த கருப்புளுந்துலேயே களி மாரி செஞ்சித் தருவங்க இருந்த நல்ல என்ன ஊத்தி அது ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி ஆமா நாங்களு செ அ அ
டீ அதெல்லா ஏஜ் அட்டன் பண்ணம்போது கூட அத குடுத்தம்போது அய்யோ ஏதோ ஓன்னு வாந்தி எடுத்தாங்ஙி ஓ ஓ ஓன்னு என் சித்தியதா திட்ன ஓன்னு வாங்கிரு முழுங்கு முழுங்குன அ காதுலயே வாங்கலயே ஆஹ அழுகுது உக்காந்து மா பிளீஸ் மா
ஆமா நானு அடி வாங்கியிருக்க சாப்டாததுனால
அது இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ இந்த வயிறு வலி வயிறு வலின்றனால நம்ம இந்த புதினா இதெல்லா குடுக்கறனால சாப்ட்டுக்கிறது நம்மளுக்கு நல்லா இருக்கு குடுமே அப்டின்னு இப்பதா கொஞ்சோ நல்லா இருக்கு பாத்துக்கங்க இப்போ டெய்லி காலைல நா என்ன பண்றனா இந்த சங்குப்பூ இருக்கு பாருங்க
ஆமாமா
சங்கபூல வந்து நல்ல சுடுதண்ணில போட்டு நல்லா காச்சி கொஞ்சோ லெமன் புழிஞ்சு தேனோ இல்ல நாட்டு சக்கர ஏதோது ஒண்ணு போட்டு குடுத்தர்றது ஆனா அது குடிச்சிட்டு போயிருது ஒன்னு பிரச்சன இல்லாம குடிச்சிட்டு போயிருது அத
ஓகே அதுவு ரொம்ப நல்லது இல்ல அப்றோ இந்த செம்பருத்தி
பிரைன் அ அதுவு ரெண்டு மாத்தி மாத்தி குடுப்பேன்ப்பா ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு சங்குப்பூ குடுத்தேனா ரெண்டு நாளைக்கு செம்பருத்தி கொடுப்பே
ஓ ந
இப்ப ஆமா இது அப்டிதா குடுத்திட்டிருக்க ஏனா காலைல அந்த எந்த ட்ரிங்க்கு குடிக்க மாட்டா காஃபி, டீ எதுமே குடிக்க மாட்டா பால் சுத்தோ தொடவே தொடாது இது இது கொஞ்சோம் ஹெல்திதான உங்களுக்கு பிரைன் ரெஃப்ரஷ் ஆகு சங்குப்பூலா
ஆமாமா
ஆ இதுவு நல்லா இருக்கு இதுவு அது மெமரியு நல்லா இருக்கு அப்டின்றாங்க சங்குப்பூல்லா குடிச்சோ அப்டினா பிரைன் ரெஃப் இப்ப அதுவே ஆ சொல்லுப்பா
அந்த வல்லார கீர சொல்றாங்கல்ல அதுவு மெமரி பவருக்கு நல்லா இருக்குனு சொல்றாங்க
கெடைக்க மாட்டதுப்பா கீர நாங்களு கேட்டு பாக்குறோ ஆ கீர வந்து இங்க கெடைக்க மாட்டது
எங்க ஊர் சைடெல்லா அது நல்லா அந்த மதில் ஓரமாவே கெடைக்கு
கெடைக்கு இப்ப எனக்கு என்னைக்கே பா எண்ணே காச்சுறது இந்த பூ இது போடுவோ என்னது அந்த ஒரு எலை சொல் அதே மறந்து போச்சு அந்த ஒரு பூ இருக்கும் பாருங்ளே தோ அப்டி லேசா நசுக்குனாவே அப்டி கரு ப்பாயிரு கையெல்லா அது என்னதுப்பா அதுவு கீரதா அதுவு கீர வகைதா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி ஆ அந்த கரிசலாங்கண்ணியே கெடைக்க மாட்டதுப்பா
அப்டியா ஆஹ
கர்சிலா ஆமா கர்சிலாங்கண்ணி கெடைக்காம இப்போ ஒரு எடத்துல ரேர்ரா கெடச்சு காய போட்டு இப்போ அந்த விதய நானு நட்டு வெச்சிருக்க வெதய போட்டு வுட்டு டப்பால வெதய போட்டு விட்டுருக்கே ஏனா நமக்கு தடிக்கடி வேணுல்ல அதெல்லா நம்மளுக்கு
ஆமாமா ம் செரிக்கா செரி பாக்கலா
நா ஃப்ரியா தா இருக்கே நீங்க கூப்பிடறதன கூப்புடுங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரியா தா இருப்பே
ஆ ஓகே ஓகே ஓகேக்கா தேங்க்யூ